ஆஹ் கேக்குதா ஆன்ட்டி
ஆஹ் கேக்குதுறா இப்ப கேக்குது
ஆஹ் எப்டி ஆன்ட்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்குறன்டா
ஆஹ் சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டன்டா சாப்ட்டன்டா
ம்
நீ எல்லாம் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்ட ஆண்டி எல்லா சாப்ட் ம் நீங்க ஹாஸ்டல் வார்டன் தான ஆன்டி
ஆமாடா ஆமா
எப்டி ஆன்டி உங்க பசங்கல்லா எப்டி ம எஸ் நல்லார்ப்பாங்களா நல்லா
ஆஹ் அதெல்லா நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அவுங்கெல்லா வந்து வெளில போய்ட்டு தா வர்ணுன்டா எங்க கிட்டல்லா ஒரே கேம்பஸ்குள்ளு ஸ்கூலு ஹாஸ்டலு இருக்காது அவுங்க வந்து வெளில் போய்ட்டு தா வர்ணு
உ
அதுனால எங்களுக்கு கொஞ்ச பயமாத்துல தா நாங்க இருப்பங்க பொட்ட புள்ளைங்க போறது போய்ட்டு அவுங்க எப்டி சேஃபா வராங்களோ இல்லியோ ஈவினிங் போகம் போது அஞ்சிட்டாக்கா திருப்பியு வரும்போது அவங்க வந்துர்ணு வர்லன்னாக்க ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷ ஆயிட்டேனாக்கா ஒரு பயத்த வே ஒக்கான்டு இருக்கணு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ எங்க போயிடுவாலோ சொல்லாம வீட்டுக்கு போயிடுவாலோ ஏ கடைக்கு போயட்டு இருக்கும் மா இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போயிருவாலோ அப்டின்னு ஒரு பயத்திலயே ஒக்காண்டு இருக்கணு ஏன்னா அந்த பொண்ணுக்கு கே இது சேஃப்கார்டு நம்மதா செக்யூர் நம்மதா சொல்லணு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற ஒரு பயத்துலயே இருக்கு அது வந்துட்டாக்கா நம்மளுக்கு ஒரு நிம்மதி ஃப்ரீடமா இருந்துக்குலா போயிட்டு வந்டாங்க அப்டின் டு அதனால அவங்க போயிட்டு வரவரைலியு கொஞ்ச இதாவே இருப்பேங்க இன்னைக்கெல்லா ஒன்னு அத அவங்களாவே நெனச்சு எல்லா இருக்க மாட்டேங்க ரொம்ப ஜாலியா இருக்கு
பெசிட்டு இருக்குமு வருவாங்க ஆஃபிஸ்ல இருந்து ஏ பி ஓ வருவாரு டி சி வருவாங்க சி இ ஓ வருவாரு டி வு டி ஓ வருவாங்க யார் வேணாலு வருவாங்க ஹாஸ்டலுக்கு விசிட்டுங்க பாக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா குடுக்குறாங்களா இன்னைக்கு மெணு கரெக்டா போட்ருக்காங்களா குக்குங்க இருக்காங்களா வா வார்டன் இருக்காங்களா சலஞ்சர் இருக்கிறாங்களா எப்டி இருக்குது கிளீனவெ ச்சாருக்குறாங்களா கழி வரைங்கலா சுத்தமா இருக்குதா எல்லாமே ஒன்னு ஒன்னு லொட்டு லொசுக்கு எல்லா தங் பாப்பானுங்க ஒவ்வொரு ரூமா போயிட்டு பா ப்பாங்க பிள்ளைங்க நீட்டா வெச்சிருக்காங்களா பெட் எல்லா வச்சிருக்காங்களா நீட்டா பெட் கவர் காட்டு இதெல்லா ஒழுங்கா வெ ச்சிருக்காங்களா கார்ட்டன் எல்லா இந்த நெட் எல்லா லூஸ் ஆயிட்டு இருக்குதா பிள்ளைங்களுக்கு குடுக்க வேண்டியது கரெக்டா குடுக்குறாங்களா அந்த காஸ்மெட்டிக்கெல்லா கொடுத்துருக்காங்களா என்ன குடுக்குறாங்களா பிள்ளைங்க இப்டித்தா இருக்குறாங்களா நம்ம சொல்ற உண்ம இல்லாம உஸ்கூலுக்கு போயிட்டு ஹாஸ்டல் பிள்ளைங்க இருந்தா யாராவது இருந்தாக்கா அங்க இருக்குற பிள்ளைங்களெல்லா கூப்ட்டு அவங்க கிட்ட தனியா வாக்குமூல கேக்குவாங்க இங்க ஹாஸ்டல்ல இப்படியெல்லா இருக்குதா இவங்க வாடர்ன்கு இப்டி எல்லா நா உங்ககிட்ட நல்லா நடந்துக்குறாங்களா சாப்பாடு மெனு போடுறாங்களா முட்ட போடுறாங்களா சிக்கன் குடுக்குறாங்களா மட்டன் குடுக்குறாங்களா சாய்ந்திர ஸ்நாக்ஸுங்க எல்லா குடுக்குறாங்களா ஒவ்வொன்னு விசாரிச்சு பிள்ளைங்க கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வருவாங்க வாங்கி ச சைன் வாங்கிட்டு இன்னொரு முற விசிட் வந்தாங்களானா இதெல்லா வெச்சு ரைட் எடுக்குவாங்க எங்கள இப்டி எல்லா பண் அ பிள்ளைங்க சொன்னாங்க நீங்க இப்டி சொன்னீங்க அப்போ நீங்க சொன்னதுக்கு புள்ளைங்க சொன்னதுக்கு நெறைய வேறு வேஷன் இருக்குது து நீங்க என்னப் பண்றீங்க அப்போ குடுக்குலியா செய்யலியா அப்டின்னெல்லா நறைய கொஷின் மேல கொஷின்க ரைஸ் பண்ணுவாங்க இவங்க புள்ளைங்கள படிக்கறதுக்கு உக்காத்து வைக்கிறது காலைல நேரத்துல எல்லா அவங்கள எழுப்பணும்னா ரொம்ப செரமமா இருக்கு பெல்லு ரிங் பண்ணாக்க எந்திரிக்கவே மாட்டாங்க காலைலேயே எந்திரிக்கணுமா மீஸ் எழும்மணுமா அப்டின்னுவாங்க எழும்பிதா ஆ கனு எந்திரிக்கணு பிள்ளைங்களா நீங்க தா படிச்சு ஒரு எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கணு அப்டின்னு தூக்கமா வருதுங்க மிஸ் இன்னொரு பத்து நிமிஷ தூங்கிக்கிட்டுங்களா இன்னொரு கால் மண் நேர தூங்கிக்கிட்டுங்களா ஒரு அஞ்சர மணிக்கு வந்து ஸ்டடியாவர்ல உக்காந்துட்டுங்களா இல்ல அஞ்சரைக்கு யோகா செஞ்சுட்டுங்களா சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டடியவர்ல உக்காந்துலா மிஸ் ஒன் அண்டாஃப் அவரு ரீட் பண்ணி ஸ்டடி அவர் முடிச்சிட்டு செவன் தேர்ட்டிக்கு போயிரு ராங்க மிஸ் அப்டின்னல்லா அவங்களுக்கு ஒரு இது கேக்குவுங்க காலைலே இப்டி மிஸ் எழுப்பிட்டாங்களே அப்டின்னெல்லா கேக்குவாங்க சரி நானு போது புள்ளைங்க நம்மகிட்ட இருக்குறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாரவு விட்டுட்டு நம்மகிட்ட இருக்க ங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு விட்டுட்டு சரி பிள்ளைங்கள எடுத்துக்குவாங்கன்னு வ இன்னொரு நாளைக்கு ஆனா எக்ஸாம் கிட்டயெல்லா இந்த மாரியெல்லா விடுறது கெடையாது எந்திரி ன்ன எந்திர்ச்சிருனு அவ்ளோதா சண்டே நாள் வந்து அவங்க எண்ணம் போல் வாழ்க்கன்ற மாரி இருப்பாங்க எல்லா ஜாலியா எப் எவ்ளோ நேரத்துக்குனாலு எந்திரிக்லா தூங்கி எந்திரிக்லா அன்னைக்கு மத்ரு அவங்கள லா யாரு என்னு கேக் க்கவே முடியாது அன்னைக்கு அவங்க ஒரு நாள் வந்து அவங்கள்ள அவங்களுடைய நாள் அது நல்லா நீட்டா குளிக்குவாங்க ஃபிரீடமாருப்பாங்க எப்படி எல்லா மேக்கப் பண்ணணுமோ அவங்கஸ்டத்துக்கு இருப்பாங்க ஏன்னா பேரண்ட்டுங்க வருவாங்க அதனால வந்து நாங்களே எழுப்புலனாலு அவுங்களே எந்திரிச்சிருவாங்க அன்னைக்கு அன்னைக்கு ஏன்னு கேட்டாக்கா அவங்க அப்பா அம்மா யாராச்சு வரன்னு சொல்லிருப்பாங்க அவங்க முன்னாடி நம்ப இப்படியெல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ளே டக்டக்குன்னு காலைல எழுந்தாங்க துணியெல்லா தொவச்சு போட்டு பெட் கவரல்லா தொவச்சு போட்டுட்டு ரூமல்லா கிளீன் பண்ணிட்டு அதக் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவாங்க ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா அம்மா வந்தாங்களானா ஜாலியா இருப்பாங்க ஒக்காந்துட்டு பேசிட்டு அவங்க ன சாப்பாடுங்களா எடுத்துட்டு வந்தாங்களானா அத ஃபேமிலியோட ஒக்காந்து சாப்டுட்டு சாப்புட்டு இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்கல்லா எங்களுக்கு ஆ எங்களுக்கு கேக்குவாங்க இந்த இந்த சாப்பாடு வந்திருக்கு நீங்க சாப்பிடுறீங்களா செய்யறீங்களானுவாங்க எங்களுக்கல்லா வேண்டாபா நீங்க போ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க போய் அப்படிங்கிறவங்க நல்லா இருக்கு
எங்க இதுல வந்து ஹாஸ்டல் வந்து எப்டின்னா அ கரெக்டா இ மு மாடன் வந்து அ ஹாஸ்டல் பசங்கள பாக்கறத விட தேஸ் காலர் பசங்கள தா ரொம்ப பாப்பாங்க ஷாலுக்கு பின் குத்துலனா ஆ பேண்ட் வந்து லெங் கின்ஸ் போட்டா லெக்கின்ஸ் போடக் கூடாதா ஜீன்ஸ் போடக் கூடாது பட்டேலா பேண்ட் தா போ போடணு பலாசோ பேண்ட் போடக்கூடாது ஸ்ட்ரயிட் பேண்ட் தா போடணு அப்ன் றைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லா இருக்கு அதெல்லா வந்து நாங்க தா பீட்டி பீட்டி டீச்சர்ஸ் பாலோ பண்ண பீட்டி டீச்சர்ஸ் வந்து பாக்க மாட்டாங்க ஆனா வாடன் தா பாப்பாங்க அதனாலே எங்களுக்கு வாடன பிடிக்காது இந்த பின் வந்து பாத்தீங்கனா நாங்க குத்தி இருக்கணு ஷாலுக்கு பின் குத்தி இருக்கணு அந்த ஷால்லயே வந் து காட்டன் காட்டன் ஷாலு அ சிந்தடிக்கு அப்றோ அ ஷாலோட வரந் ட்ரெஸ்ஸோட வரக்கூடிய ஷால் தா போடணுமே தவிர நெட்சால் போடவே கூடாது டிரெஸ்ஸோட நெட்சால் வந்தாலுமே அந்த ஷால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இருக்கணு அப்டின் சொல்லுவாங்க இதெல்லா வந்து ரொம்ப கா காண்டாகு ஆனா நா போட்ருக்க பாதி டிரெஸ்ஸு வந்து நெட்ஷால் தா வரு அதனால என்ன பண்ற தெரியாம நா வந்து எல்லாத்தையு வந்து ஒரு ஒரே கலர் ஒரே டிரெஸ்ஸே தா போட்டுட்டு போயிட்டே இருப்ப இப்ப நாலு ட்ரெஸ் வந்து காட்டன் சால் இருக்கனால அந்த நாலு ட்ரெஸ் மட்டுந்தா போடுவேனே தவிர பலன்ஸ் இருக்குற ஷா ட்ரெஸ் எல்லா வந்து நே ஷால்னால அது போட மாட்ட அதனாலயே கேப்பாங்க நீ ஒரே ட்ரசெயே போட்டுன் வருவியான் டு அதெல்லாம் ப ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கனா அ ஆஸ்டல் பசங்களுக்கு வந்து ஆஸ்டல் பசங்களுக்கு வந்து வாடன் வந்து ரொம்ப ப்ரீடமா குடுப்பாங்க நல்லா ப்ரீடமா பேசுவாங்க நல்லபடியா இருப்பாங்க ஆனா அந்த டேஸ் காலர் பசங்களுக்கு மட்டு பே ஸ்ட்ரிட்டா பாப்பாங்க ஆ ஹாஸ்டல் பசங்கன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா நல்ல ஜாலியா இரு இருப்பாங்க ஹாஸ்டல் பசங்க கிட்ட ஏன்னா ஹாஸ்டல் பசங்க வந்து சொல்லுவாங்க ஆ இந்த வா இந்த வாடன பாத்தியாடி நீ இப்டிலா பேசுறபயே எங்கள பாத்தி திட்டுவாங்க அந்த அளவுக் கு ரொம்ப ப்ரீடமா இருப்பாங்களா வாடன் வந்து ஆ ஆனா எங்களுக்கு தா ஒரு மாதிரி இருக்கு
ம் இங்கல்லா நாங்கல்லா அப்டி நானு பசங்க கிட்டியல்லா அவ்ளோ கடினமால்லா நடந்துக்க மாட்டேங்க நல்லா அன்பாவு இதாவு தா பேசுவேங்க ஏன்னா அவுங்க அப்பா அம்மாவ பிரிஞ்சி வந்துதா நம்மகிட்ட இருக்குறாங்க அதனால வந்து அவங்ககிட் ட்டு நாங்களு நல்லா கொஞ்சோ குளோஸாவு இருப்போங்க அவுங்களு எங்ககிட்ட நல்லா நடந்துக்குவாங்க ஆனா டீச்சருங்க வந்து டீசி வேர் டீச்சர்ஸ்சுங்க பார்வைக்கி ஹாஸ்டல் பிள்ளைங்கல என்னன்னுவாங்க நெறைய மேக்கப்ப வர்ற மாரி க்குவாங்க ஆ அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஏன்னா பேக்காலர்ஸ் பிள்ளைங்க எப்டி வருவாங்கன்னா ஆ வீட்ல எத்தனையோ வேல இருக்கு ஆ பா தண்ணி எடுக்க வேண்டிது இருக்கு அம்மாவுக்கு சின்ன சின்ன வேல செஞ்சிட்டு வருவாங்க ஆ ஒன்னு அவுங்களுக்கு டயம் எப்டி இருக்குமோ ஒரு நேரத்துக்கு குளிக்குவாங்க ஒரு நேரத்துக்கு குளிக்க முடிஞ்சி இருக்காது அதனால அவ அப்டியே கூட போயிடுவாங்க இவங்க வந்து அப்டி கெடையாது இவங்க அப்டியே என்ன வேலையு இவுங்களுக்கு கெடையாது எந்திரிச்சும்லா எக்ஸசைஸ் செஞ்சேம்லா எல் த் ட்ரிங் குடிச்சமலா படிச்சமலா ரெடி ஆனம்லா அது அவ்ளதா அப்டி இருக்கறதுல இவங்க ஒரு நாளு தவறாம குளிக்குவாங்க குளிக்கும் போது எப்டி இருக்கு ட்ரெஸ்ஸு வந்து தெ தெனமு குளிப்பா த தொவச்சிருவாங்க ட்ரெஸ்ஸுங்களு தொவச்சிட்டு தெனமு குளிக்கிறதுனால எப்பயுமே நம்ம தெனமு சுத்தப்படுத் திக்னா எப்டி இருக்கு ஒரு நாளைக்கி ஒரு நாளைக்கி கொஞ்சோ நல்லா மெழுகேத்துன மாரி தான இருக்கு மொகமெலா கொஞ்சோ ப்ரைட்டா நல்லா இருக்கு ரெண்டு கலர்ஸ்சு புள்ளைங்க வெயில்ல இருக்குவாங்க இந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருந்தா கூட அம்மாவுக்கெல்லா சின்ன சின்ன வேலன்னா நாங்க இருக்கோ ஏதோ ஒரு வேல செய்வாங்க இவங்களுக் கு அந்த வெயிலு இது எல்லா எதுமே தெரியாது அதனால கொஞ்சோ இவங்க பாக்கறதுக்கு கொஞ்சோ அப்டி இருப்பாங்களா என்ன வோ தெரில அதனால டீச்சர்ஸ்சுங்க சொல்லுவாங்க நாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இது போனா மா உங்க புள்ளைங்க எல்லா பா வந்தாக்கா பாத்தாக்கா ரொம்ப மேக் கப்பா வர்ற மாரிக்குதுமா கொஞ்சோ பவுடர் இந்த மாசோ வாங்கி குடுக்கறத நிறுத்திருமா நெறையா பவ்ட்ரு போட்டுன்னு வர்ற மாரி தெருதுன்னுவாங்க ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா அந்
அவுங்களே நேச்சுரலா இருப்பாங்க
ஆமா அந்த பிள்ளைங்க வந்து நேச் சுரலா பாத்தா பவ்ரே போடாதுங்க ஏ பிள்ளைங்கள இதெல்லா பவுடரு போடுறதுலன்னா நாங்க எல்லா போடுறது இல்லைங்க மிஸ் அப்டின்னு சொல்லீட்டு இது மாத்துரு போடுவாங்க இந்த ஃபேரன் லவ்லி அது பான்ஸ் ஒய்ட் பியூட்டி அதுலயே கூட வேற ஒரு சில பிள்ளைங்கதா அதுல கூட யூஸ் பண்ணுவாங்க மத்தபடிக்கு பாத்தா பசங்க எல்லா யாரு அதெல்லா இதெல்லா கிரீம் எல்லா கூட நெறயா பேர் போடவே மாட்டாங்க அந்த மஞ்சள் மத்தரோ போடுவா
நீங்க ஹாஸ்டல் வந்து காலேஜா இல்ல ஸ்கூலா ஆன்ட்டி
நயன்துல இருந்து டுவல்து வரேலு இருக்குதுறா அதுல பாத்தா நல்லா மெச்சூர் பிள்ளைங்க தான அவங்க
ஆ அது அது பிரச்சன இல்ல ஆன்ட்டி அப்ப
ஆ நல்லா பெரிய பிள்ளைங்க தான அதனால வந்து அவங்க எல்லா நீட்டா போவாங்க அதே போல இந்த லஞ்ச்சுபாக்ஸ் எடுத்துட்டு போம்போதெல்லா நாங்க எல்லா கொஞ்சோ இதா வேர்த்து நாங்க சொல்லி அனுப்புவோங்க அவுங்களுக்கு உங்குளுக்கு ஒரே மாரி இருக்க கூடாது நீங்க ஹாஸ்டல் பிள்ளைங்கனா நீங்க இப்பிடிதா இருக்குணு அவுங்க வீட்ல வராங்கனா அவுங்களுக்கு இருக்கு அப்ப அவுங்களோட சேர்றது நீங்க இப்டி இருக்க கூடா துன் சொன்னாக்கா இவுங்குளுக்கே கவுர்மண்ட் எல்லா குடுத்துருக்குதுடா லஞ்ச் பேக் குடு
இந்த வாய்ட்டியா ஏன்ட்டி ஒரே நிம்ஷோ எங் அம்மா வந்து கால் பண்றாங்க இந்த ஏ ம் பெஸ்டு ஏன்ட்டி ஆ சேரி பாய் ஏ
பயபுள்ள